ஹலோ
சொல்லுப்பா எப்டி இருக்க நல்லாருக்கியா
நா நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்க நல்லாருக்க
ம் சொல்லுங்க
இல்ல ஒண்ணு இல்ல என்ன க்கு இது தாத்தாவுக்கு ஒடம்பு சரியில்லன்னு சொல்லி ட்டா என்னாச்சி
ஆ இப்ப பரவாயில்ல நல்லாருக்காங்க சுகர் லெவல் அதிகமாயிடுச்சு
சுகர் அதிகமாயிடுச்சா
ஆமா ரொம்போ
சே செரி ஏன் வீட்ல தானே இருக்காரு
வீட்லதா இருக்காரு வாய கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறாரு
என்னது
வாய் வாய கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கறாரு எல்லாமே சாப்டறாரு ஸ்வீட்ஸ் அதிகமா எடுத்துக்கறாரு
வயசு ஆயிடுச்சு அதனா எடுத்துட்டுதா இருப்பாரு
அதனாலதா கொஞ்சோ பிரச்சனையா இருக்கு
சேர் செரி செரி
உங்களுக்கு யார் சொன்ன எப்டி தெரியு
எனக்கு அங்க ஒரு தெரிஞ்ச அண்ணே ஒருத்தவர் சொன்னாரு
அப்பிடியா
ஆம் இப்ப எப்டி செக்கப்லா ஃபுல்லா பாத் திங்கள
செக் பண்ணிட்டு தா இருக்கோ
ம்
இன்னு எதும் கொறஞ்ச மார் தெர்ல
வீட்ல தா இருக்காரா இல்ல ஹாஸ்பிடல்ல தா இருக்காரா
ஹாஸ்பட்ல்ல இருக்காரு
இன்னு ஹாஸ்பிட்டல்ல தா இருக்காங்களா
ஆ ஆமாமா இன்னு ஒரு டூ டேஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க
சேர் செரி அது ம் ம் ம் ஆ மாத்தரனா கரெக்டா ஆ வாங்கிட்டீங்களா
ஆ இல்ல ஃபுல்லா இப்போ டாக்டர்ஸ் கண்ட்ரோல்ல தானே இருப்பாங்க அதுனால இப்போ எந்த ஒரு இது இல்ல வீட்டுக்கு டிசார்ஜ் பண்ணும்போ தா டேப்லெட்ஸ் எல்லா கரெக்டா எடுத்துபாங்க
சேர் செரி
அதா எல்லாரு வந்து பாத்துட்டு போனாங்க
ம்
கால்லா வீங்கிருச்சி கால் கைலா
ஐயையோ ஆ
அதன நடக்குறதுக்கே கொஞ்சோ செறம பட்டாரு சுகர் ஓவராலதுனால கை கால் எல்லா இழுத்துகிச்சு
ஓ ஹோ ம் ம்
அதானல தா கொஞ்ச ரெம்ப செரமமா போச்சு ரெண்டு முன்னாளா இப்ப கொஞ்சோ ஓகே பரவால்ல எதோ பேசுறாறு
ம் ம் ம்
பயப்பட்ற மாரி ஒன்னு இல்லன்னு சொல்லிருக்காங்க சுகர் நார்மல் ஆயிச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிருலா
பரவாயில்ல நீ எங்கயோ செக் பண்ண போறேன்னியே செக் பண்ணிட்டியா
என்னது
நீ எதோ செக் பண்ணும்னு சொல்ற நீ செக் பண்ட்டியா
நா என்ன செக் பண்ணு
அதா உனக்கெதோ அடிக்கடி உடம்பு சரில்லன்னு சொல்டுருந்தியே என்ன காரணோ என்ன ஏ இந்த மாரி இருக்கு அப்டின்னு கேட்டியா
இல்ல நா போல அதுக்குள்ள கான்டாக்ட் பண்ண முல்ல எங்க இருந்து அப்புறோ எனக்கு பாத்துக்ட்டு வந்து பாத்துட்டு போலால்லே
யாரு
வந்து எங்க தாத்தாவா பாத்துட்டு போலால்ல ன்னே
அ அதுக்கு போலமா அ ஜான் வரே பண்றேன்து
அப்புறோ இன்னு எத்தன இருக்கு
என்னது ஆ இன்னு ஒன்னு இருக்கு
ம்
முப்பது முப்பது வரைக்கு
ம்
மூளைக்கு போற நரம்பு சுருங்கிருமாம்ல சுகர் அதிகமா இருந்தா அப்டியா
தெரிலயே
ம் ஆ சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட நீங்க சாப்ட்டீங்கலா
சாப்ட சாப்ட
உங்களுக்கு சுகர் இருக்குன்னு கேள்விப்பட்ட உண்மையா
ஆமா ஆமாப்பா எரநூறு இருக்குதா அதா சாப்ட்ட அப்டே ஒரு மாரி மயக்க மாரி ஆகுது என்னானு தெரில சாப்பறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு மாறி இருக்கு
இப்டே உடாதீங்க கை கால் இழுத்துக்கு சுகர் அதிகமாச்சுன்னா ஹை சுகர்னா கூட பரவாயில்லங்க சமாளிச்சிட்லா லோ சுகர்னாதா ரொம்ப கஷ்டோ உயிர் போறா நெலமகூட வர்லா லோ சுகர் ஆயிடுச்சுன்னா சரண் சடன்னா கொறயு ரொம்ப வேத்துரு டென்ஷன் ஆவு
ஆமாம்
ஒரு சில டைம் கான்சியஸ் இல்லாம எதா ஆனாலு ஆகலாம் ஹலோ
ஆ கோ
ஆ சொல்லுங்கள்
நல்லா ஹெல்த்தியா இருக்க இங்க இருக்கிற மாரி இருக்கனு ஏன்னா வந்து
வெந்தயோ வெந்தயோ சாப்டுங்க நல்லது வெந்தயோ சாப்டுங்க டயாபெட்டிஸ் பேஷண்டா இருக்க உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது
வெந்தியோ
ஆமா ஆமா வெந்தயத்த வந்து மொள கட்டி சாப்புடுங்க
ம் ம்
குட் ஃபார் ஹெல்த்
இல்ல எங்க வீட்லயு அப்டிதா செய்றாங்க வெந்தயாத்த தாந்து ஒரு மாரி தண்ணில வச்சு மொள கட்டி அதுக்கப்பறோ எடுத்து எடுத்து சாப்படுவாங்க
எங்க வீட்லயு அப்டிதா
நான் நான்
எல்லாருமே சாப்டுவோ
இது இது என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் ஏதும் கடயாது
அப்டிலா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்ல எல்லாருமே இன்டெக் பண்ணலா
ம் பரவாயில்ல
டயாபடிட்ச தாண்டி அது ஹெல்த்துக்கு நல்லதுல்ல
ஆமா மா
அதலா எல்லாருமே சாப்பலா
சேரி சேரி சேரி
புரியல
உங்க அப்பாக்கு சுகர் ஏதா இருக்குதா இன்னா
அ ஆமா எங்கஅப்பாக்கு சுகர்
அம்மாக்கு
அம்மாக்கில்ல
ம்
அது எங்கப்பா வீட்டு சைட்ல எல்லாத்துக்கு இருக்கு
நான் நான்
எங்கப்பாவோட அக்காலுக்கு அண்ணணுக்கு அது இருக்கு
நான் அம்மா வீட் சைடுல யாருக்குமே இருக்காதே
அம்மா வீட்டு சைடுல யாருக்கு இல்ல
பரவால்ல உங்காயா தாத்தாக்கு
தாத்தாக்லா எதுவுமே கெடையாது அவருக்கு இப்ப ரீசன்ட்டா ஒடம்பு முடியமாச்சு அதுதா மத்தபடி வேற எந்த ஒரு இதுவுமே கெடையாது ஆயா வந்து எனக்குப்ப ஆயா அப்டிங்கிறத்துக் முன்னாடி எங்கப்பா கா ப்பா அப்டிங்கிற ஒரு உறவா இருக்கு அதனாலா அது எப்டி வந்து எங்க அம்மாவோட உறவுல வரு ஃபஸ்ட்டு அப்பாவோட ஒரு நிமிஷ இருந்தாதான வரும்
ஆமா சேரி சேரி இவ்ள தெளிவா பதில் சொல்றிங்க பரவால்ல அம்மா தங்க கண்ண அப்டியே இழுத்திட்டே போயிருச்சுப்பா தூக்க வந்துருச்சு அப்டின்
அந்த மாரிதா எனக்கு இருக்கு
ம் ஒன்னு அது வந்து பெரிய இதலா இல்ல சுகர்லாம் இல்ல
ம் சேரி ஒங்க தாத்தாவ நல்லா பாத்துக்கோ மாத்தர மருந்தல்லாம் வேளைக்கு வேள வாங்கிட்டு வந்து குடுங்க எங்கயும் சுத்தவேனா
ஓகே
ஒனக்கு ஹெல்ப்புக்கே உங்க தாத்தா மட்டுந்தா அங்கே தா வந்து கெடக்குறாரு
எஸ் நான் பாத்துக்குறேன்
ம்
ஐ வில் டேக் கேர் ஆல்
எப்பிடி ஓகே நோ ப்ராப்ளம் தட்டிஸ் யுவர் ஃபால்ட் அ தட்டிஸ் யுவர் விஷ்யம்
என்னயா
ஐ டோன்ட் அ ஓகேப்பா என்ன நம்ப நாளக்கி மீட் பண்ணுவோம் நாளைக்கு காலையில கால் பண்றன்
ஓகே
அ ஒங்க தாத்தா வந்து நேர்ல வந்து பாத்துட்டு போறன்
ஓகே
ஓகேப்பா பாய்ப்பா
ம் ஓகே பாய்
ம் ம்